ஹலோ
ஹலோ
வணக்க தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி சாப்ட்டாச்சுங்ளா
சாப்ட்டாச்சு நீங்க
ம் நானு சாப்ட்டாச்சு என்ன இன்னைக்கி சமையல்
பருப்பு சாம்பார் சாதம் அப்பளம் சிம்புளா முடிச்ட்டே நீங்க
அண்ணே இந்த சமைக்கிறதுதா ரொம்ப கடினமான வேல இத பத்தி நம்ம யோசிச்சு யோசிச்சுயே வந்து சமைக்கிறதே வந்து நமக்கு ரொம்ப கடினமாதா இருக்கு இன்னைக்கி காலையில பாத்தீங்க அப்டின்னா அ இட்லி இங்கயுவந்து பருப்பு கொழம்பு தா வச்சுருந்தே மதியத்துக்கு இப்போ பாத்தீங்கன்னா கொண்டா கொஞ்சமாக கொட்டை செஞ்சுட்டு பருப்பு கொழம்பு சாதம் அரு அ வெண்டைக்காய் பொரியல் இதுதா இன்னைக்கி பண்ணி் குடுத்திருந்தே தோழி
ஓகே ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குமே ஈஸியா இருக்கும் சமைக்கிறதுக்கு
நம்ம அப்டி போட்டு வச்சுக்கலா ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து எதாச்சு ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணு இது சமைச்சு குடுங்க இது மாதிரி சூழ்நிலைகளெல்லா நம்ம நமக்கு வரும் இல்லைங்களா அந்த டைம்ல அத நம்ம இது பண்ண முடியாம போயிடும் இல்ல
ஆமா எங்க பசங்க கூட தாளிச்ச சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க சோ நா டெய்லியுமே கொழம்பு காய் பண்ற மாரி தா இருக்கும்
ஆ ஆமா இங்கேயுமே வந்து தாளிச்ச சாப்பாடு எடுத்துட்டு போவே மாட்டாங்க ஏன்னா அது மாதிரி நானு குடுக்க குடுக்கவே மாட்டே ஏன்னா மதியம் டைம்ல பார்த்தீங்கனா அப்படின்னா அது ரொம்ப வந்து வர வரையா இருக்கு அவங்களால மென் ண்டு சாப்பிடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு தண்ணி தாக எடுத்துட்டே இருக்கு அது வயிரு வந்து ஆ சாப்ட்ட மாதிரி தெரியாது அவங்களுக்கு அவங்க வந்து இந்த லெமன் சோறு ஆ தக்காளி போட்டு கேட்டாலுமே வந்து நா வீட்டல மட்டும்தா நா பண்ணி் கொடுப்பே இப்ப விடுமுறை நாட்டு நாட்கள் வருது இல்லைங்களா அது மாதிரி சமயத்துல நம்ம சூடா பண்ணி குடுக்கு போது அவங்க சாப்பிடு போது அது ஒரளவுக்கு நல்லா இருக்கு நா தயிர் சாதமே வந்து அவங்க வீட்டுல தா வந்து பண்ணி் கொடுப்பே வீட்டுல விடுமுறை நாட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அந்த சமயத்துல மட்டும்த நா பண்ணி் கொடுக்க ஏன்னா அந்த டைம்ல நம்ம வீட்டுல சாப்படுறாங்கன்னு போது நம்ம கொஞ்ச நேர கழிச்சு கூட வேற ஏதாச்சு கூட நம்ம குடுத்து லா ஆனா வந்து இப்ப பிள்ளைகளுக்கு வந்து பள்ளிக்கூடம் போறாங்கன்ன போது அவங்க பன்னரெண்டுற ஒரு மணி கிட்ட ஆயிடுது இல்லைங்களா அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும்றது நம்ம சொல்ல முடியாதுல்ல
ஆமா எங்க வீட்ல தயிர் சாப்பாடு க்கு பொட்டேட்டோ ஃப்ரை இருந்தா சாப்ட்டுக்வாங்க மத்ததெல்லா தொண்ட அடிக்குது தொண்ட விக்குது சாப்ட முடில அப்டின் சொல்லி அப்டியே கொண்டு வந்துருவாங்க சோ நா அதனால இப்ப ரொம்ப வருஷ அதுல தேங்கா சாப்பாடெலா செஞ்சு கூட அதெல்லா சாப்டவே மாட்டாங்க யாரும்
ஆனா நம்ளோட பள்ளி நாட்கள் கல்லூரி நாட்கள்லலா பாத்தீங்க அப்டினா நமக்கு க்கு வீட்ல வந்து நிறைய நம்ம இது மாதிரிதா வாங்கிட்டு போவோம் இந்த தேங்கா சாப்பா சாப்பாடு புளி சாப்பாடு லெமன் சாப்பா இது மாதிரிதா நம்ம எடுத்துட்டு போவோ இல்லைங்ளா ஏனா நம்ம வந்து அப்ப எடுத் கத்துட்டு போறதுக்கு கஷ்ட நமக்கு அஹ் சாப்பாடு ஒரு இதுல சாம்பார் ஒரு இல இதுல நீ எடுத்துட்டு போக கஷ்டப்பட்டுட்டு நம்ம இது மா மாரிதான நம்மலா எடுத்துட்டு
ஆமா இட்லியே கொண்டு போனா கூட இட்லிலியே சாம்பார் ஊத்திக்கு தனியா ஒரு பாத்திரத்ல சாம்பார் கொண்டு போ மாட்ட நாகூட
அது வந்து நமக்கு ரொம்ப கடினமா இருக்குன்றதனால நானுமே வந்து அப்டிதா எடுத்துட்டு போவ அத நா ஆனா இப்ப இருக்ற பிள்ளைகள் வந்து ஆனா நிறைய பிள்ளைகள் அது மாரி கொண்டு வராங்கன் சொல்லி வந்து பிள்ளைகள் சொல்றாங்க ஆனா ஆசிரியர் கிட்ட பேசு போது பாத்தீங்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அத வந்து பிள்ளைகள் வந்து மதியம் சாப்பறதே இல்ல அப்டியே எடுத்துட்டு போய் மூடி வச்சறாங்க இல்ல கொட்டிறாங்க ஆ சில சமயத்துல பாத்தீங்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்றதுனால நா என்னோட சாப்பாட வந்து நா குடுத்துட்ருக்கன்ற ன்றது வந்து அங்க இருக்ற ஆசிரியர்கள் வந்து ஒரு சிலர் நல்லா நம்ம கிட்ட பேசுவாங்க இல்லைங்ளா அவங்க வந்து
ஆமா அப்பல்லா நா இங் இப்போ இருக்ற மாரி டிபன் பாக்ஸ்லா அப்ப இல்லல்ல நம்ம இப்பதா வந்து கீழ ச சிந்தாத மாரி லப்பர் கேஸ் வச்ச டிஃபன் பாக்ஸ் இது எல்லாமே நம்ம வாங்குறோ அப்ப ஒரே டிஃபன் பாக்ஸ்சு அதுலயே எல்லாமே போட்டு எடுத்துட்டு போற மாரி இருக்கு
கண்டிப்பா ஏனா அதுவு இல்லாம இப்ப குழந்தைகள் வந்து சில சமயத்துல வந்து மதிய டைம்ல நமக்கு சப்பாத்தி கேப் கேப்பாங்க பாத்தீங்ளா அந்த சப்பாத்தியுமே வந்து குடுக்கறது கொஞ்ச யோசனையாதா இருக்கு ஆனா பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கனா காலைல வந்து சாதம் அ சாப்ட்டுட்டு மதியத்துக்கு வேன்னா சப்பாத்தி எடுத்துட்டு போறோ அப்டின் நானுமே வந்து காலைல சாதம் சாப்ட்டாதா மதியம் குடுப்பன் சொல்லிடுவ அதே மாரி என்ன பண்ணுவாங்கனா அவங்க காலைல வந்து சாதம் சாப்ட்ருவாங்க சாதம் சாப்ட்டாங்கனா மதியத்துக்கு வந்து நம்ம அ சப்பாத்தி செய்யற எப்பனா சப்பாத்தி செஞ்சாலுமே மதியந்தா கொண்டு போய் சாப்டுவாங்க அவங்ளுக்கு அதனாலியே அந்தக்குள்ள வந்து நம்ம நெய் கொஞ்ச தடவிட்டு அத நம்ம மடிச்சி அ தேய்ச்சிட்டு கொஞ்ச எண்ண விட்டு போட்டு குடுத்துட்டானா கொஞ்ச அவங்க சாப்ட்றதுக்கு நல்லாருக்கு இது மாதிரிதா எப்புமே சப்பாத்தி போட்டு குடுத்துட்ருக்க ஏனா அப்டியே நம்ம போட்டு குடுக்கும் போது கொஞ்சோ ம் ஒரு சில டைம்ல கொஞ்ச ரஃப்பாருக்கு அவங்ளால கடிச்சு சாப்டறதுக்கு வந்து ரொம்ப கடினமாயிடுது
ஆமா இப்டி சொல்றாங்க கொண்டு போய் ஸ்கூல்ல சாப்ட்டுக்றோன்னு நானே நேத்துதா ஒரு விஷ்யம் த்த கண்டுபுடிச்ச எப்பியு சுண்டல் தாளிச்சு குடுத்துவிட்றது பழக்கோ நேத்து அந்த டிஃபன் பா க்ஸ் வர்ல ஏன்னு கேட்டா பிரெண்ட் எடுத் ஏ பிரெண்ட் எடுத்துட்டு போய்ட்டானா அவ அவனுக்கு சாப்ட இவ குடுத்ருக்கா பேலன்ஸ் கொண்டு வந்தா நா திட்டுவன்னு அதனால டிஃபன் பாக்ஸ் பிரெண்ட்டு எடுத்துட்டு போய்ட்டா நம்ம சொல்லி வாங்கிட்டு போறத சாப்றாங்ளா இல்ல வேற யாருக்காச்சு குடுத்துட்டு வந்தறாங்ளானு தெரியமாட்டேங்து
தலலாம் வந்து ரொம்ப விலையு அதிக அது நம்ம கஷ்டப்பட்டு வாங்கி பசங்ளுக்கு நம்ம சமச்சு குடுக்குறோ ஆனா அவங்க என்ன பண்றாங்கனா ஸ்கூல்ல போய் வந்து பசங்ளோட வந்து எல்லாருமே பகிர்ந்து சாப்றதுன்றது ஒரு நல்ல விஷ்யந்தா ஆனா வந்து இவங்க எப்டி இ இது பண்றாங்கன் நமக்கு தெரியரதுலல இவுங்க நமக்கு வந்து கொட்டையே நம்ம குடுத்துனுப்புறோன்றதுக்காக என்னோட சின்ன பையனுக்கு பாத்தீங்னா கொட்டைல வந்து நமக்கு தாளிச்சு குடுக்கக்கூடாது அவனுக்கு வந்து வேக வச்சு அப்டியே குடுத்துன்னு அப்டியே குடுத்தாதா அவ சாப்டுவா அவனுக்கு தாளிச்சு கொடுத்தா அவன் சாப்பிட மாட்டா பெரிய பையனுக்கு வந்து தாளிச்சு கொடுத்தாாதான் சாப்டுவா
அதுவே தான் இங்கயும் ரெண்டா பண்ணனு
அ அதனால சின்ன இப்ப என்ன என்னோட கணவர் என்ன சொல்லிட்டாரு தாளிச்சு கொ குடுக்கறது வந்து உடம்பு ரொம்ப கெடுதல் தான் அப்படியே குடுத்து பழகுன்னு சொன்னது அவனும் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கா ஆன சில டைம்ல என்ன பண்ணுவனா இந்த கேரட்டு இந்த குக்கும்ம்பர் எல்லா போட்டு அதுல லைட்டா பெப் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவே அவங்ககிட்ட நான் சொல்லிடுவே நீ வந்து காலையில வந்து இடைவெளி வர டைம்லயே வந்து நீ சாப்ட்டுக்கோ ஏன்னா நமக்கு மதியத்துக்கு மேல வரையும் நல்லா இருக்காது தண்ணி விட்டுறோ
ஆ
அதனால வந்து நா அப்படிதான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்புவே ஏன்னா அவங்களுக்கு இந்த கேரட்ல்ல போட்டு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் கொஞ்சம் சாலட் மாரி பண்ணி குடுத்துட்டோம்னா ஆ அவங்களுக்கு அது புடிக்கும் அவங்க சாப்ட்டுப்பாங்க ஏன்னான்னா காலையில் அதை நான் சாப்பிடறதுனால அவங்க அதையே கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுவாங்க மதியத்துக்கு
சரி சரி
அதனால அந்த சமைக்க கருது ரொம்ப கடினம் தோழி அதுவும் இந்த பிள்ளைக வந்து வித்தியாச வித்தியாசமா ஏதாச்சு கேட்டுக்கிட்டே இருக்காங்களா அந்த வித்தியாசமா பண்றதே வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏ ஏ என்னோட பையன் வந்து இன்னைக்கு கேட்டுட்டு இருந்தா மூல வளர்ச்சி அதிகம் ஆகும் சொல்லிட்டு ஆ மக்ரோனி குடு மக்ரோனி குடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா மக்ரோனி எதுக்குடா கே அத வந்து மூல வளர்ச்சி அதிகமாக்காதுடா அது வந்து அந்த அளவுக்கு அதிகமா அத சாப்பிட சாப்பிட கூடாது டா அது வந்து கொஞ்சம் உடம்புக்கு கெடுதலான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தோ அவனுக்கு வந்து அது பேர் வந்து பாஸ்தா பாஸ்தா அன்நீஇட் இருந்தா அவனுக்கு பேரு திடீ ஞாபகம் வரல போல இருக்கு அவன் என்ன சொல்ல வரான்றுது எங்களுக்கு புரியல அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தா பிஸ்தாவைதா அவ சொல்லிட்டு இருந்துரூக்கா
பிஸ்தா
ஆ அவங்க பள்ளி இப்ப வந்து இதுல வந்து யாராச்சு சொல்லியிருப்பாங்களா என்னன்னு தெரியல
ஆ
அவ வந்து இத ரொம்ப நேரமா வீட்டுல வந்து இன்னைக்கு யோசிச்சுட்டே இருந்தா அவ இன்னைக்கு காலையில அதனாலயே அவன் படிக்காம இதை யோசிக்கவே அவனுக்கு நேரம் கரெக்ட் டா இருந்துச்சு
ம்
அந்த மாரி பிள்ளைங்க வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து கேக்குறாங்க அது நமக்கு எப்படி பண்றதுன்னுமே தெரிய மாட்ருக்கு ஆ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஸ்கூல்ல புட் பெஸ்டிவல் எல்லாம் வைப்பாங்க இல்லங்க ல அத மாரி சமயத்துல வந்து இந்த லாலிபப் யாராது செஞ்சுட் டு வந்திருகாங்க வீட்லயே வந்து ஆ எதோ ஆ எதோ ஒரு லாலிபப் செஞ்சு குடுத்துருப்பாங்க போலருக்கு அதப் பாத்துட்டு வந்துட்டு அது லாலிபப் மாரி இருக்கு எனக்கு அது வேணு அது
நல்ல வேல போன பாத்து கேக்காம இருக்காங்களே
நம்ம போன பாத்து கேட்டா கூட பிரச்சன இல்ல நம்ம அது வீடியோ பாத்து கூட நம்ம செய்ய ஒரு முயற்சி எடுக்கலா
ம் லீவ்ல எல்லா ஆ இது மட்டன் கோலா வரந்த மாரி தே சோயாபீன்ஸ்ல பண்றன் சொல்லி இந்த கேஸ் தட்டுப்பாடான டைம்ல நா பட் அவஸ்தருக்கே அது வேகல ஒன்னு இல்ல
அது நமக்கு அதுல்லா கொஞ்ச கடினமாருக்கு ஏன்னா அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்சமா செஞ் ஞ்சி பாத்துட்டு அந்த கோலா உருண்டன்றத வந்து பெரிய அளவு ஒன்னு நமக்கு தெரியிரதில்ல அத ஆ ரொம்ப சின்ன வயசுல இருந்து சாப்டுட்டு வராங்க இல்லைங்களா அவுங்களுக்கு வேணுனா அதனோ ந்த சுவை வந்து பிடிக்கலாம் ஆனா வந்து இப்ப நம்ம திடீனு போய் அத நம்ப சாப்டோன்ற வந்து நமக்கு அந் ந்த சுவை ப அந் அந்த அளவுக்கு பிடிக்காமதா இருக்கு
அது நம்பள பண்ண விட்டா பரவால்லையே அவங்களே பண்றன் சொல்லி ஒரு ர ரக ல பண்ணி கலேபுரம் பண்ணி நல்லா இருக்கிறத போட்டு அரைச்சு அது நல்லா இருக்கிறத அப்படியே வேக வச்சு சாப்டா தா டேஸ்ட்டா இருக்கு அத வேற மிக்சில போட்டு அரைச்சு உருண்ட புடிச்சு மறு அப்புடியே அத எண்ணெய்ல போட்டு பொரிச்சு அப்பப்பா ஏ கேஸ் அன்னைக்கு காலியானது தா மிச்சோ
ஏன்னா அப்ப வந்து ரொம்ப தட்டுப்பாடு இருந்தது இல்லைங்களா கெடைக்கறதே ரொம்பக் கடினமா இருந்தது இப்ப ஓரளவுக்கு பரவால்ல இப்ப நம்ப பண்றோ அப்டின்னா வொடனே வந்துருது அப்ப வந்து நமக்கு புக் பண்றதுக்கு ஒரு முப்பது நாள் டைம் குடுத்திருந்தாங்க ஓ டி பி வந்து அதுக்கப்பற நமக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து குடுகறதுக்கு ஒரு பத்து நாள் டைம் குடுத்துருந்தாங்க இல்லங்
ஆமா எங்களுக்கு புக்கிங்க்கு நாப்பத்தஞ்சு நாள் இது கிராமன்றதுனால நாப் பத்தஞ்சு நாள் கழிச்சு புக் பண்ண அப்புற பத்து நாள் கழிச்சு எனக்கு ஒன்ற மாசம் தான் டை ம்ம
ஆ எங்க எங்களுக்கு அப்டிதா இருந்தது ஆனா நாங்க என்ன பண்ணோனா இப்ப எங்களோட மாமியார் மாமனாது மாமனார் அவங்களுக்கு வந்து பெரிய சி சிலிண்டர் ரெண்டு இருந்தது எங்களோட அட்டைக்கு பாத்தீங்னா சின்ன சிலிண்டர் இருந்தது
ஆ
சின்ன சிலிண்டர் தா குடுத்திருந்தாங்க நாங்க ஃப்ரீ சிலிண்டர் வாங்கும் போது சின்ன சிலிண்டர் வந்திருந்தது அதனால வந்து நாங்க புக் பண்ணி அ எ மாத்தி மாத்தி எடுத்து வச்சிருணோ அந்த பிரச்சனைகள் நாங்க போர் நடக்குதுன்ன போதே வந்து நாங்க புக் பண்ணி எடுத்து வச்சுட்டோ
சரி சரி எங்களது ஒரே மாமனார் மாமியருடைய ப இது மட்டுந்தா எங்களுக்கு கேஸ் இது கெடையாது ச அதுமே இப்போ புது கார்டு வாங்லான் பாத்தா அதையமே வந்து அ ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்ளா நிறுத்தி வச்சிருக்காங்ளா ஒரு ஆறு மாச கழி ச்சுதா கேஸே யாருக்கா இருந்தாலு புது அட்ட போட்டு தருவன் சொல்லிருக்காங்க
அது வந்து பாத்தீங்னா இப்ப மத்திய அரசுல இருந்து இந்த ஃப்ரீ சிலிண்டுரு இது குடுத்திருக்காங்க அதுல வாங்கனீங்க அப் ப்டினா ஒரு அடுப்பு ஆ சிலிண்டரு வந்து உங்களுக்கு ஃப்ரீயா குடுப்பாங்க நீங்க அது வேணா அப்ளை பண்ணி வாங்கப்
ஆ அது அதுக்காக தா போய் கேட்டதுக்கு ஸ்டாப் பண்ணி வச் சிருக்காங்க இப்பத்திக்கு நீ ஆறு மாசத்துக்கு நிறுத்திருக்காங்க அதுக்கு மேலயு ஆகலா இல்ல அதுக்குள்ள ஓபன் பண்றாங்க குடுக்குறாங்கன்னா நாங்கள உங்களுக்கு கால் பண்றோ அப்டின் சொ சொன்னாங்க அப்புடி அ அப்டி நம்ம பேமெண்ட் பண்ணி அ காசு கட்டி வாங்கணுன்னா இப்ப ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயா
இல்ல நீங்க அதுக்கு பேசாம காத்திருந்து பொறுமையாவே வாங்கி க்கலா இல்லீங்ளா
ஏனா இப்ப போய் நம்ம அவசரப்பட்டு எதுக்கு அவ்ள அமோண்ட்டு காசு குடுத்து வாங்கணு
இல்ல காசு குடுத்தாலுமே இப்ப வ புது அட்டைகள் தரதில்லையா நிறுத்திருக்காங்களா
ஓ அப்டி இருக்கும் ஆ அப்டி இருக்கும் போது நம்ம பொறுமையாவே நம்ம ஃப்ரீ இதுலயே வாங்கிக்கலா இல்லீங்களா ம் நம்ம எதுக்கு தேவயில்லாம இப்போதிக்கி போய் பணம் செலவு பண்ணிட்டு இருக் இருக்கணு ம் சரிங்க தோழி இதையே பேசிட்டு இருந்தோனா நமக்கு கண்டிப்பா நேரம் போறதே தெரியாத அளவுக்கு நம்ம பேசிட்டேதா இருக்க மாதிரி இருக்கு
ஆ ஆமா அப்பறம் இன்னக்கி நைட்டுக்கு என்ன சமைக்கலான் பிளான் பண்ணிருக்கீங்க
அ நைட்ல பாத்தீங்ன்னா நாங்க எப்போமே டெய்லிமே வந்து களிதா சமைப்போ. ஏனா நமக்கு ஒரு முப்பது வயதுக்கு மேல ஆனாலே வந்து ராகி வந்து அதிகமா சேத்திக்க சொல்றாங்க ஒடம்புக்கு ஒடம்புக்கு நல்லதுன் சொல்லீட்டு அதனால ஹ அ நைட்ல வந்து டெய்லியுமே களிதா இருக்கு. பிள்ளைகள் வந்து ஒரு நாள் சாப்ட்டுப்பாங்க ஒ அ ஒரு ரெண்டு மூண் நாள் சாப்டுவாங்க. நடுல ஒவ்வொர் நாள் வந்து தோச ஊத்தி குடுத்துருவ அவ்களுக்கு மட்டு ஏன்னா ந அவுங்கள டெய்லியுமே சாப்ட சொல்ல முடியாது இல்லைங்ளா
ஆமா
ம் அதுனால தோழி
அ செரி களி சாப்ட்டா வீட்ல இருக்கற வயசானவங்க கூட நல்லா தெம்பா இருப்பாங்க.
கண்டிப்பா தோழி. அவுங்க அது எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷ்யந்தா முப்பது வய்சுக்கு மேல ஆகிடுச்சுனாலே நமக்கு வந்து ராக் அ கே